ஹலோ
அலோ கேக்குதுங்ளா
ஆ கேக்குது
ஆ எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்களா
ம் நல்லாருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஹலோ
நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லாருக்கங்க நல்லாருக்கங்க
சாப்ட்டாச்சா அப்டிங்ளா
ஆ ஆமாங்க
இப்பேக்கு எப்புடி கேக்குது பாரு
செரி செரி பேசுங்க பரவால பேசுங்க பேசுங்க
ஆ சாப்ட்டாச்சா என்ன சாப்பாடு
இங்க கம்பெனில சாப்ட்டங்க ஆசல்ல உப்மா
ஏங்க சிரிக்கிறீங்க உப்மானா என்ன
பாய்சுனாலே உப்மா சாப்ட மாட்
சாப்புல்ல நானுமே அப்றோ சாப்டு‌ட்டு அப்பறோ போய்‌ டீ குடிச்சிட்டு வந்தங்க என்ன பண் றது வேற வழி வெளிய வேலைக்கி வந்துட்டோ தங்கி பாக்குற எடத்துல‌ என்னத்த போறாங்களோ அதான சாப்டமுடியு வீட்ல இருந்த வாய்க்கு ருசியா கேக்கலா
கண்டிப்பா மேரேஜ் ஆயிச்சுங்களா
பேச்சுலர் தா அதனால வெளிய தங்கி வேல பாத்துகிட்டு இருக்கே அங்க கம்பெனில போட்டாங்க நைட் கிற நெனக்கே அதனால அது வேற வழி இல்லல்ல‌ என்ன போறாங்களோ அத தான சாப்ட முடியு
கண்டிப்பா கண்டிப்பா
ஆ நல்லா இருக்கேகா நீங்க நல்லா இருக்கீங்களா வேற எடத்துல ஒர்க்கு போறீங்களா சேரிங்க்கா சேரி சேரி சே கேக்குதுங்களா
ஆ கேக்குது
ஆ ஆ ஆ நீங்க உங்க வெளியூர்ல தங்கியிருக்கேன் சொன்னீங்களோ அப்பியோ
ஆமாமா
ஆமாம் சேரி சேரி நீங்க ஒர்க் பண்றீங்களா இல்ல ஹவுஸ் வொய்ப்களா
இல்ல ஹவ்ஸ் ஒய்ஃப் தா வீட்ல தா இருக்கிறே
சேர் சேர் சேர் சேர்
வீட்ல தா இருக்கே சும்மா எப் பார்ட் டைம் பண்லான்ட்டு
பாத்தீங்களா அப்டியே இது கே டைம் பத் கர்ட்டார் ம்
அதே நமக்கு பெரிய வேல தானே சொன்னாக்க பசங்களேனா
ஆம்மா ஆமாங்க கத்துக்கறதே ஒரு பீரிடு வேணு தனியா ஊருக்கெல்லா எப்டி வந்துட்டு போனா ஒரு ரெண்டு நாள் மூன்நாள் லீவ் போட்டு மொத்தமா வந்துருவீங்களா தீபாவளி பொங்கலப்பல்லா இல்லே எப்டி ரெண்டு நாள் வந்துட்டு உடனே கிளம்பிடுவீங்களா
ஏ அவரு அவருக்கு பசங்களுக்கு கூட ஓகே ஸ்கூல்ல கூடோ நம்ம பர்மிஷன் கேட்டு கூடோ நம்ம இது பண்ணிக்கலா ஆனா இவரு இவருக்கு ஆமா இவருக்கு போயே க்கு ஆமா இவருக்கு போயே ஆகணு நீங்க வந்துருங்க இன்னும் போது ஒண்ணு பண்ண முடியாது நாங்க
நம்மளே எப்பயாது தான ஊருக்கு போறோ அந்த டைம்லயாவ்து ஊர்ல ஸ்பெண்ட் பண்ற மாறி கேட்டு கொஞ்சோ போலால்ல
அ அந்த மாறி பண்ணா ஒரு நாள் தா போடுவாரு லீவு
அப்புடிங்களா
ஆம்மா‌ஒரு நாள் தா போடுவாரு திருப்பி மறுபடியு வந்துற வேண்டி த் ஒரு நாள் ரெண் நாள் ரெண் நாளுங்கிறது ரொம்ப அதிகந்தா ஆனா ஒரு நாள் தா போடுவாரு
அப்டிங்களா இல்ல மத்த நாள் ஓகே இந்த தீபாவளி பொங்கல் டைம்ல போனோம்னா ஒரு மூண் நாள் நாலு நாள் அப்பதா எல்லாரு ஊர்ல வருவாங்க சொந்தக்காரங்கலா
இல்ல ஒரு நாள் மட்டுந்தா போடுவாரு அதுவு அந்த அதுவு ஒரு புக் பண்ணிடுவாரு முன்னாடியே பண்ணிடுவாரு ரிட்டனு பண்ணிடுவாரு அதனால எங்களுக்கு போனது மாறியு தெரியல நாங்க தஞ்ச நாட்ட பண்ண மாரி குத்திரி வந்து
சேரி சேரி சேரிங்க சேரிங்க
ம் ம் இப்ப ஒர்க் பண்ணிட்டு தா இருக்கீங்க ஆஃபீஸ்ல தா இருக்கீங்க ஓ சண்டே இன்னைக்கு மூன் சிக்கன்
சேரிங்க சேரிங்க
ம் பசங்கல்லா பிரியாணி
சொல்லுங்க ஆ
ஆம்மாம்மா நாங்க நாங்க இன்னு பண்ணல எல்லாமே வாங்கி
உம் நீங்க பேசுறது ஒரு மாரி தூரத்துல இருந்து பேசுற மாரி கேக்குதே
மொபைல் கொஞ்சோ பிரச்சனையா இருக்கு
சேரி சேரி சேரி ஓகே ஓகே ஓகே ஓகேங்க சேரிங்க சேரிங்க சேரிங்க ஏ நீங்க எது ஒர்க் ட்ரை பண்லைங்ளா
இல்லங்க வேண்டா நீ பசங்கள பாத்துட்டு நீ வீட்ல இருந்தாலே
பாத்துக்கலா ஓ கேதா ஒரு பசங்களுக் கொஞ்சோ ஏஜ் ஆயிடுச்சுன்னா நம்ம வீட்ல தனியாருக்ற மாரி தா இருக்குதுக்கு நீங்க ஒர்க எதாவ்து ட்ரை பண்ணிங்கன்னா பாக்கலால
ஹ இல்ல வேணான்ட்டாரு வீட்ல இருந்தாலே போது
அப்டிங்களா சேரிங்க சேரிங்க சேரிங்க சேரிங்க
சும்மா வீட்ல இந்த ஆரி ஒர்க் மாரி போட்டுட்ருக்கே இந்த பிளவுஸ் போடுவாங்கல்ல ஆ அது அது பண்ணிட்ருக்கே
சேரிங்க சேரிங்க சேரிங்க எதோ ஒண்ணு பண்ணா நம்மளுக்கு டைம் பாஸ் ஆகு வீட்ல இப்போதைக்கு பசங்கள பாத்துக்கலா அவங்க ஸ்கூல் போக ஆரமிச்சதுக்கு அப்றோ நம்ம தனியா இருக்ற மாரி இருக்கும்ல அதுக்காக எங்க அக்காலா அப்டிதா அப் டியே வேலைக்கு போகாம உட்டுருச்சு அப்றோ பாத்துட்டு அவிங்க போனகப்றோ எனக்கு எதா வேல பாத்து சொல்றா வீட்ல தனியா இருக்க சும்மா இருக் க கடுப்பாருக் கடுப்பாருக்
உண்மதா உண்மதா அது ரொம்ப பசக்கெல்லா அம்ச்சுன்னு ரொம்ப கஷ்டமாவு இருக்குதுதா
கண்டிப்பா கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க
எனக்கு வீட்டு வேல பாக்குறதே எனக்கு அப்டி க க இதாயிடு கரெக்டாயிடு அதனால நா வந்து எதுமே சரி அப்டின்னு அதனாலதா இந்த இந்த ஒர்க்க கொஞ்சோ ஆ ஆரி ஒர்க்கு கொஞ்சோ போட்டு இதப்டி டைம் பாஸ் பண்ற மாரி கொஞ்சோ
சேரி
இதுல உக்காந்தாலேயே எனக்கு டைம் போவுறதே தெரியாது அந்த அளவுக்கு இருக்கு இது
அப்டிங்களா சில பேருக்கு அந்த மாதிரி சில ஒர்க்கு அத பண்ணா கொஞ்ச நேரோ அப்டியே ஃப்ரீயாவுருக்
ஆமா ஆமா ஆமா
பரவால பரவால எதோ ஒண்ணு பண்ணா பிரச்சன இல்ல
கண்டிப்பா போர் அடிக்குதுன்ட்டு தா நா இது உள்ள வந்தே
அதா அதா அதா அதா அது வேற இதுல ஹெல்ப் ஆகுதுல நல்ல விஷயதா
ஆ ஆமா
உள்ள போனா புள்ளைங்க பசங்கள பாத்துட்டு ஸ்கூல் கனுப்பிட்டு கால்ல திருப்பி அவங்களுக்கு சமச்சுகிட்டு மதியம் சமச்சி கிட்டு வந்தனே அவங்க கிளப்பி அது கேன்னு சொல்ல போனா டைம் கரெக்டா இருக்கு அப்டித்தான ஆ அதா அதா அதா
எதோ போயிட்டு இருக்குது வெளில வெளிலயே ச சப்போஸ் வெளியிலயே போனாலும்
ம்
திருப்பி வீட்டுக்கு வந்து நம்ப தான பண்ணியாகணு
கண்டிப்பா கண்டிப்பாங்க அது என்னமோ உண்மங்க
திருப்பி வீட்டுக்கு வந்து நாங்களு ம் நீங்க சார் நீங்க வா ன்ட்ட கூட நீங்க கொஞ்சோ ஃப்ரீயாயிடுவீங்க ஆனா நாங்க வந்து நாங்க தா திருப் பி நாங்களு சமைக்கிற மாரி
கண்டிப்பா கண்டிப்பா மறுவடியு அதே வேலயல்லா ஃபுள்ள மறுவடி வந்த வேலையில மொத்தமா சேத்து இழுத்து போட்டு செய்ற மாரி இருக்கும்
ஆமா ஆமா
ம் பேமிலி ஆனது வெளிய எல்லா போலேங்களா சண்டே இந்த மாரி லீவுக்கு ஏதாவது
ஆ பசங்க விருப்பப்பட்டா போகுவோ போயிட்டு வரும் போயிட்டு வரும் பசங்க விருப்பப்பட்டால் போவோம் அதிகமாலாம் வெளியில நாங்க ட்ரா இது பண்ணுறது கிடையாது ட்ராவல ஆ அதிகமாகலா பண்ணுறது கிடையாது ஏன்னா வெளியில போனாலே பசங்க அந்த வெளியில இருக்கிற ஃபுட்டெல்லா கேட்குறாங்க அதனால நாங்க வந்து வெளியில போகத் அய்டுபன்னுவோ அப்டியே போனாலும் எந்த ஒரு இதா இருந்தாலும் நாங்க ஆமா அதுங்க நல்லது கேட்டது எப்டி தெரியும் பசங்களு
அது சின்ன பசங்க தானங்க நம்ம மழ எல்லாம் நல்லாது கெட்டது தெரிஞ்சா வளந்தோம் சின்ன வயசுல அது போக போக புரிஞ்சுப்பாங்க நீங்க ஆ அதா நீங்க ஒரு தடவ பாக்க கூடாது வாங்க கூடாது சொல்லி வழக்க வழக்கதான் அங்களுக்கு அது மேல ஆர்வம் வந்து அது தெரியாம பண்ற அளவுக்கு போகும் நாளைக்கு வந்து ஸோர போய் சாப்பிடனும் தோனும் சாப்டட்டும் சின்ன வயசுதானே போவ இப்போ அவங்களுக்கு எது நல்லது
இல்ல இப்போ உள்ள ஃபுட்டு் எல்லா எது ஹெல்தின்னு எதுவுமே ஹெல்தி இல்லல்ல
எது அப்டி பாத்தா நம்ம சாப்டற வெளிய சாப்பிடற எதுவுமே ஹெல்தி இல்ல தானுங்க
ஆமா ஆமா இப்பதா எல்லாமே உணவு ஃபுல்லாவே
அதுக்க இப்ப அவங்க ப்ரெண்ட் எல்லாம் வந்து நாள் நாளைக்கே ஸ்கூல்ல சொல்லும் போது என் ப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது சாப் டாங்க நெனைக்கும் போது அவளுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல அத சாப்ட்டு பாக்கனும் இப்டிதா இருக்
கண்டிப்பா இருக்கும் தான் ஆனா எனக்கு வந்து பிள்ளைங்க மட்டும்தா அதுக்கு ஆசங்க கூட எனக்கு விருப்பம் கிடையாது பிள்ளைங்க ரொம்ப ஆ
கரெக்ட் தாங்க ரெகுலரா வாங்கி கொடுக்க தேவையில்ல ஆனா
அப்பப்ப எப்பாச்சும் அது கூட அவங்க அப்பா அலவுட் பண்ண மாட்டாரு எப் ஏப்யாச்சும் ஒரு டைம் வெளில போனா அந்த மாரி ரொம்ப போர் அடிக்கும் அந்த மாறி டைம்ல
ஆ கூட்டு போனு இல்ல நம்ம ரொம்ப கண்டிப்பாவு இருக் கூடாது அவுங்க நல்லதுக்காகதா நம்ம பண்ணுவோ ஆனா அது அவுங்களுக்கு ஒரு கட்டத் துக்கு மேல அப்படி அது என்னடா இருக்குன்றதனால அவுங்க நம்மளுக்கு தெரியாம பண்ற அளவுக்கு போயிடக் கூடாது அதுக்காக சொல்ற
ஆ தம் தம்பி கூட கொஞ்சோ ஓகே ஆயிடுவா வெளியிலல்லாம் போனா எந்த ஃபுட்டுங் கேக்க மாட்டா தம்பில்லா ஆனா பாப்பா என்ன செய்வா எல்லாத்தையு கேக்குவா எல்லாமே எனக்கு ஏன் இது வாங் குடுக்ல ஏன் என்ன வெளியில ஆலச்சுட்டு போல அப்டின்னு அவ அடம்புடிச்சி டி எங்கள கொஞ்சோ இது பண்ணுவா தம்பி அந்த அளவுக்கு வெளியில எல்லாம் போனா எதுமே இது பண்ண மாட்டா பாப்பா எல்லாமே கேக்கூ ஏ இத நா சாப்டக்கூடாதா ஏ இது பண்ணக்கூடாதா அப்டின்னு கேப்பா பாப்பா
அதுதா அதா அதா அதா சின்ன புள்ளைங்க தான பாக்கறெல்லாம் பாத்தா ஆசப்படதா
ஆசப்படு ஆமா நமக்கே ஆச வருது ஒரு ஒரு டைமு நம்ப வந்து சரி நம்ப வீட்டு சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு ஆமா அதுக்குனே கொஞ்சோ வெளியில போறது கெடையாது அதிகமா கெடையாது எதாவ்து புக்ஸ் ஐட்டொ எதாவ்து கூல்க்கான அது எதாவ்து வாங்கணுன்னு சொன்னாக்க மட்டு அலச்சிட்டு போறது இங்கேயே சொல்லி அமிச்சிருவே எ அங்க போயிட்டு அப்பாவ எந்த தொந்தரவும் பண்ண கூடாது வெளியிலல்லாம் போனா அப்பாக்கிட்ட இந்த மார்தா நடந்துக்குணு அப்டின் சொல்லுவே ஆனா தம்பி அந்த மாரியே நடந்துட்டு வருவா ஆனா பாப்பா ப்பா ஆப்போசிட்டா தா வந்து அடிவாங்குவா ஏ அந்த மாரி அங்க நடந்துட்ட எனக்கு இது வேணு அது வேணு அங்கயே புடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிருவா
அது சின்ன புள்ள தானங்க போக போக நம்மளுக்கு சுச்சுவேஷன் புரிஞ்சா அதுக்கான மெச்சூரிட்டி வந்தா அவுங்க மாறிடுவாங்க சூழ்நிலைகள் புரிஞ்சா சின்ன வயசுல எல்லாரு அது பண்றதுதான நா ஒன்ன பாக்கும்போது ஒரு பொருள பாக்கும்போது கடைய அ அதா அத அதா அததா நானு சொல்றேன் அது சின்ன வயசுல ம்ம ஒன்ன நம்மளுக்கு ஒரு ஆச இருந்திருக்கூ நம்மளு அப்படிதான இருந்திருப் ம்ப இத பாக்கும் போது வீட்ல இத பண்ண கூடாது அத பண்ண கூடாதுன் சொல்ல சொல்லி இதுல என்னதா இருக்குன்ற ஆர்வந்தா நம்மளுக்கு அதிகமா
அதனாலயே அவுங்கள அவுங்கள வந்து நாங்க எதுமே நாங்க கேக்கறது கெடையாது ஒனக்கு இது புடிக்குமா அது புடிக்குமான்லி கேக்கறது கடையாது நாங்க என்ன புடிக்குதோ அததா நாங்க வாங் குடுக்கறது ஏன்னா அந்த மாரி பழக்கமாய்ட்டு அவுங்க அவுங்களுக்கு இது பண்ற நேரொ நம்ம இது பண்ணிட்டா அது ரொம்ப பிரச்சனை ஆயிடு அவுங்களுக்கூ ஆ அப்பா அம்மா வாங்கி குடுக்கலையே அப்டின்னு அவுங்களு ஃபீல் பண்ணுவாங்க நம்மளுக்கூ கோவோ வரு பசங்க அப்டி நடந்துகிட்டாங்களே அப்டின்ட்டு
ஆ
அதனால கொஞ்சொ நாங்க எல்லாத்தையுமே கொஞ்சோ இது பண்ணிக்கறது
சேரி சேரி சேரிங்க செரிங்க செரி வெளியே கூட்டு போங்க அப்பப்ப கூட்டு போனீங்கன்னா அவுங்களுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஸா இருக்கூ அவுங்களு வெளி உலகத்த தெரிச்சுப்பாங்கல்ல தெரிஞ்சுக்குணுல்ல சின்ன வயசுல எல்லாத்தையு தெரிஞ்சுக்கறது நல்லது
தெரியாத தா நா உக்காந்துட்ருக் க அவுங்கல்லா அ தெரிஞ்சுக்கிணு கண்டிப்பா தெரிஞ்சுக்கிணு
ஸோ நீங்க சொன்ன மாரி இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருக்கவுங்களா பாத்தீங்கன்னா வெளிய பெருசா தெரியாது அவுங்களுக்குல்லா
கண்டிப் பா எனக்லா எது எனக்லா எந்த ஒரு வெளியில போறப்பதே தெரியாது கண்டிப்பா கண்டிப்பா நம்ப்ள மாரி நம்ப புள்ளைங்களு இருக்க கூடாதுல்ல
ஆ கண்டிப்பா அது சர்வைவ் பண்ண முடியாதுங்க இந்த மா இப்ப இருக்கிற சொசைட்டில வெளி உலகொ என்னது நல்லது கெட்டதா அவுங்களே பாத்து புரிஞ்சுகிட்டாதா அவுங்களுக்
எனக்கு இப்ப புள்ளைங்கதா எனக்கு எல்லாமே ப்ப என்னோட புள்ளைங்கதா எல்லாமே எனக்கு எ எந்த ஒரு எது என்னான்னாக்கா பசங்க மட்டுந்த அவுங்க மட் தந்தா எவ்வளோதா என்னதா வீட்டில் இதா இருந்தாலு சரி பசங்கள படிக்க படிக்க வைக்குணு என்னோட டது நா சொகுசாயிருக்கொணு உம் நான் ஹேப்பியா இருக்குணு அந்த மாதில்லா எனக்கு ஆசை இருக்கு இருந்தாலு என் புள்ளைங்களுக்கு அடுத்
படிக்க வெக்கிறது நல்லதாங்க நம்மளுக்கான டைம்தே நம்ம ஸ் ஸ்பெண் பண்ணணு நம்ம பிள்ளைளுக்காக பண்றங்கரக்க நம்ம புள்ளைங்கதா எல்லாமே அது ஓக்
இல்ல வேண்டா நம்பதா நம் நம்ப வாழ்ந்துட்டோ விடுங்க நம்ப்ளுடைய வாழ்க்க வந்து போய்டுச்சு நம்ப எப்டி ஒரு ஃபேம்லி எப்டி இருக்கோ ஆ ஓக்கே இருக்கு இருக்கு இல்லன் சொல்ல
ம் நம்மளுக்கான டைம் ஸ்பெண் பண்ணுங்க அதுக் கா கொழந்தைக்கு நெறைய முக்கியத்துவொ கொடுங்க அவ்வளதா அதுக்காக நம்ம அத விட்டுட்டு தா நம்ம அவுங்கள தேவம் பண்றோன்னு நம்ம இருக்ககூடாது செரிங்க எனக்தெஞ்சு கால் நெறைய ஆய்டு ச்சு நெனைக்கே அடுத்த கால்ல கூட பேஸ்லாங்க
அ ஓக்கே ஓக்கே
ஆ ஓக்கே